ஹலோ ஆ சொல்லுங்க வணக்கோ
வணக்கம் சிஸ்டர்
எப்டி ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்கோ
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் வீட்ல எல்லா நலமா
எல்லா நலோ
ஆ ஓக்கே சிட்டர் இல்ல சிஸ்டர் போணு இனிமேதா வீட்டுக்கு ஒர்க் முடிஸ்ட்டு போயின்னு இக்குறே அதுதா சிஸ்டர்
மதியம் என்ன சாப்ட்டீங்க என்னா ஸ்பெஷல்
மதிய சிஸ்டர் சம்பாரு ரைஸ் சிஸ்டர்
ஓ சரி வீட்ல இருந்து எடுத்துட்டு வன்ட்டீங்ளா வெளிய சாப்ட்டீங்ளா
இல்ல இல்ல சிஸ்டர் ஓட்டல்ல தா சாப்ட்டே
ஓட்டல்லையா சேரி சொல்லுங்க என்ன பேசலா சேரி ஓக்கே நீங்க இப்போ தண்ணி இந்த எலக்ட்ரிக் இது இதெல்லா எப்டி சேமிப்பீங்க
தண்ணி இதெல்லா சிஸ்டர் நம்பளுக்கு அதெல்லா தேவ நம்ப அளவுக்கு மீறி இது பண்ண கூடாது நம்ம அத்தியாவசியத்துக்கு அளவா இது பண்ணிகின்னா நம்மளுக்கு. அது யூஸ்புல் தா சிஸ்டர் மத்தபடி
சும்மா நம்ப இஷ்டத்துக்கு ஃபேனோ லைட்டோ இதெல்லா போட்டுட்டு வெளியில போயிற்றது உம் நம்ப இஷ்டத்துக்கு யூஸ் பண்றது அதுக்கப்றோ இந்த தண்ணி டேப்ல்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு விட்றது இதெல்லா வந்து எவ்ளோ பேர் இல்லாம இருக்காங்க இல்லையா அதுக்காக இதெல்லா நம்ப சேமிக்றது ரொம்ப நல்லது இல்லையா
நெறைய பேருக்கு அந்த மாறி வாழ்க்க அது இல்லாமலே இருக்கறாங்க அதுதா ஆ அது யோசிச்சு பார்
அப்றோ இந்த ஃபுட்டு சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது எவ்ளோ பேர் சாப்பாடு இல்லாம இருக்காங்க இல்லயா
ஆமா சிஸ்டர்
நம்போ அது அ அப்டியே மிச்சம்படுதுன்னா வேற யாருக்குனா கூட முன்னாடியே சாப்பட்றதுக்கு முன்னாடி கூட கொஞ்சோ ஹெல்ப் இன் இங்க நேச்சரா எடுத்துட்டு போய்ட்டு கூட குடுத்துட்லா இல்லயா அது வேஸ்ட் பண்ணி வச்சு கெட்டுட்டு ஆமாங்க நா கூட நைட்டு வரிக்கு பாப்போங்கோ சாப்பாடு வச்சுட் டு அப்டியே மீந்துச்சுன்ற பக் விசியத்துல வெளிய பாப்போ யாராச்சு ஏஜ் ஆனவங்க யார்னா சாப்பாடு எத்னா இல்லாம இது பண்றாங்களான்னு ட்ட உட்னே அப்டி ஆமா அப்டியு அவங்க யாரு வரலன்னாக்கா க்கு சேரி நாயகன்ல்லா நெறையா இருக்கு அதுங்க அவுங்களுக்கு வந்து பெசெஞ்சு அப்பிடியே போட்டு உட்டுருவோ அவங்க பாவோ அதுங்களாவது சாப்ட்டுட்டு நிம்மதியா தூங்கு இல்லையா அதனால வந்து அப்டி ஏதோ ஒண்ணு பண்ணிடுவங்க வேஸ்ட் பண்ணாம
கரெக்ட் தா சிஸ்டர் நம்மளுக்கு நம்மளால முடிஞ்சத நம்ப பண்ணிட்டா அவ்ளதா அவ்ளதா சிஸ்டர்
நீங்க வெளியில எல்லா எங்கன்னா சுத்தி இருக்கீங்ளா எந்த எடம் போயிருக்கீங்க
சிஸ்டர் நம்ம வந்து நம்ளுக்கு இந்த கடவுள் நமக்கு புடிக்குங் சிஸ்டர் ம் அந்த மாதிரி
ங்கோ
ஃப்ரண்ட்ஸ்ங்கூடயு போலா இல்ல இருந்தாலு ஃபேமிலி டூர் போறதுங்கிறது வேற ஃப்ரெண்ட்ஸ்ங்கூட போறதுங்கிறது வேற அது ஒன்னும் பிரச்சனை இல்ல
ஃப்ரெண்ட்ஸுங் கூட போன ஒரு ஹாப்பியான தருணங்கள் சொ
ம் ஆமா சிஸ்டர் நம்மளுக்கு கொஞ்ச நல்லா கம்ஃபர்டபிளாவு கரெக்டா எல்லாமு இருக்கு பசங்க கூட பேசிகினு ஜாலியா சுத்திகினு
ஆமாங்கோ அதே சமயோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது கூடோ ஆபத்துன வே இது எல்லா போக்கூடாது ரொம்ப பாத்து நம்ம ஜாக்ரதையா ஏன்னா நம்மளே நம்பி வீட்ல பேரெண்ட் இருப்பாங்கோ ஏன்னா இப்ப நெறைய விபத்து நடக்குது இல்லயா வெளயாடிக்கிட்டே உள்ள போறது தண்ணிக்குள்ள போட்றது போறது ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளி விட்றது இதெல்லா எங்க இத வெச்சு இது ஏதாச்சு ஒரு சம்பவ ஆயிடுது போன எடத்துல இல்லைங்ளா
அதுதா அந்த மாரி எல்லா தவிர்க்கணு அந்த மாரி விஷயங்கல்லா அ
பாமா இருப்பாங்கோ இல்ல சிஸ்டர் இருப்பாங்கோ அண்ணா இரு பாங்கோ இவ்ளோ பேரு நம்மள நம்பிட்டு இரு ப்பாங்க இல்ல ஃபேமிலி இருந்தா ஃபேமிலி இருக்கு நம்மள நம்பி பசங்கோ இப்டி எல்லா இருக்ற போ நம்ம வந்து ஜக் ரொம்ப ஜாகரதயா நம்ம உயிர வந்து நம்ம நல்லபடியா அதே மாரி டிராாவலிங்கா இருக்கட் ட்டு நம்ம ஒரு ஆமா இஷ்டத்துக்கு வண்டி ஓட்றது அத எங்கயாச்சு ஆக்சிடென்ட் ஆவறது பொறுமையா அதெல்லாமே நம்ம மைண்ட்ல வச்சுட்டு நம்ம ஓட்டிட்டு ஆ நல்லபடியா போ அதுவே நீங்க ஃபேமிலியா போம்போது வந்து இந்த பிரச்சனைங்கள்லா எதுமே உங்களுக்கு வராது ஏனா சேஃபா கூட்டிட்டு போவாங்கோ அவங்கே சொல்லுவாங்கோ நம்ம ஏதாச்சி
அது மாரி பண்ணாத இது மாதிரி பண்ணாத ஒரு இது மாரி சொல்லுவாங்கே அவங்க இதுதா பியூச்சரா இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் இருந்தாது
ஆமா அதனால வந்து நம்ப அப்பா அம்மா பேச்ச கேக்கரது ரொம்ப முக்கியமாந்தே ஏதாச் ச்சு நம்ப ஒரு முடிவு எடுக்கனுனா கூட பெருவங்ளே வந்து ஒரு கன்சர்ன் பண்றது தப்பு கெடையாது ஏனா அவங்கோ நம்ம நல்லதுக்காகதா சொல்லுவாங்கோ இல்லயா
நம்மளுக்கு நல்லதுக்கேத்தது எது வாந்தாலு அவங்க தா சிஸ்டர் ஆ கடைசி
ஆமா இல்ல எதுவா இருந்தாலு அவங்கள நம்ம கேட்டு செய்றது ஒரு நல்ல விஷ்யோ
அதுதா சிஸ்டர்
அந்த மாரி எல்லா சில விஷயல்லா நம்ம புரிஞ்சுகிட்டு பண்ணாவே நல்லபடியா போகு லைஃபு
கரெக்டு தா சிஸ்டர் உங்களுக்கு எந்தே மாரி பயணோ சிஸ்டர் புடிக்கு
புரியலையா
உங்களுக்கு எந்த மாரி பையனோ
எனக்கு வந்து இந்தே ஹில்ஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லா ரொம்ப புடிக்கு இந்த பசுமையா இருக்கற இடங்கள் எல்லா ரொம்ப பிடிக்கு இந்த டீ எஸ்டேட் காஃபி எஸ்டேட் இந்த மாரி எல்லா பா க்கவே ரொம்ப ஃப்ளவர்ஸ்து இதெல்லா இருக்கறே எடமா பாத்தா ரொம்ப பிடிக்கு எனக்கு நேச்சுரல்லா தண்ணி புடிக்கு பட் பையோ தண்ணி அதனாலே கொஞ்சோ அப்டியே இதாகு ஆனா விளையாடுவே போன ஓரளவுக்கு வெளையாடுவே பீச்சா இருக்கட்டு ஆ வாட்டர் ஃபால்ஸா இருக்கட்டு ஆ இன்வால்வ் ஆயிடுவே தண்ணி பாத்த உடனே போயிடுவே என்னேயே மீறி கூடோ கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பட் இருந்தாலு அந்த அளவுக்கு டீப்பாலா போமாட்டே பயோன்றதுனால சும்மா லைட்டா அப்டியே மேல விளையாடி
கரெக்டடு அப்டிதா இருக்கனு சிஸ்டர் ம்
ஆமா அப்டியே வந்துருவோ ஆ அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போறது உண்டு ஃபேமிலியாவு போறது டைம் கிடைச்சா பேரண்ட்ஸ் கூடையு போவோ இப்டி எப்டி முடியுதோ எப்டி சூழ்நெல இருக்கோ ஆ வீட்டுக்காருக்கு ஏதாச்சு வேல இல்ல வர முடியலன்னு ஃப்ரெண்ட்ஸா பிளான் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லா ஒரு லேடிஸ் ட்ரிப்பா போட்ருவோ ஜாலியா போயிட்டு வர மாதிரி ஆமா மார்னிங் போயிட்டு ஈவினிங் வர மாதிரி நியர் பை இருந்தா அப்டி போட்டுருவோ ஆமா வ எர்லி மார்னிங்கா கிளம்பிடுவோ சாப்பாடு எல்லா வீட்லயே ஜாலியா சமச்சி எடுத்துக்கிட்டு அப்டியே கிளம்பிடுவோ ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு டிஷன்னு பேசி வச்சுப்போ பேசிட்டு
ஹலோ சிஸ்டர்
ஆமா டிரெஸ் கோட்ல இருந்து எல்லா ஓ ஒரே மாதிரி போட்டுட்டுதா ரெடி பண்ணி சும்மா அப்டியே என்ஜாய்மென்ட்டுக்காக நல்லா இருக்கு இல்லையா அந்த மாரி ஒரு டிரெஸ் கோடு பண்ணிப்போ சாப்பாடு
மூணு பேருதானே சிஸ்டரு எனக்கு கரெக்டானதானு தெரியாது
சேரி விடுங்க இப்ப என்ஜாய் பண்ண கூடாதுன்னு இருக்கா என்ன என்ஜாய் பண்றதுக்கு வே ஏஜு வ வயசு அதெல்லா ஒண்ணு இது இல்லேல நம்மளுடைய
இதுவு அதுவு ஸ்கூல் டைம்ங்குறதே வேறதா அது ஸ்கூல் லைஃப்ங்கிறது அது
திரும்பி வராத நாள்க்கள் முடிஞ்சிச்சு இன்னா பண்றது நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு ஃபேமிலி மேரேஜ் மேரேஜ் எல்லா ஆயிடுச்சா
இல்ல இல்ல சிஸ் நம்ம வீட்ல அக்காங்க ரெண்டு பேரு சிஸ்டருங்க ரெண்டு பேரு லாஸ்ட்டு நானு இருப்பே
பண்றதுக்கு வேணா நெறைய டைம் இருக்கு நல்லா என்ஜாய் பண்ட்டு மேரேஜ் பண்ணிக்கலா ஃப்ரெண்ட்ஸ்சுங்க கூட எல்லா இல்லைங்களா ஆமா ஜாலியா சுத்திட்டு பண்ணி
இல்லிங்க சிஸ்டர் சில கொஞ்சோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது மேரேஜ் ஆனா இப்பல்லா யோசிக்கல சிஸ்டர் அதுக்கு பின்னாடிதா அப்பறமா தா நா காசிக்கி ஓடிரலானு இருக்குறே சிஸ்டர்
அங்க போனா மட்டு என்ன பிரியேந்துர முடியுமா அகோரி ஆயிட போறீங்களா
தெர்ல சிஸ்டர் பாக்கலா காலம் தான் பதில் சொல் அது தா
ஆ ஆ ஆ நல்ல விஷயோ அப்றோ எவ் இப்ப ரீசெண்டா வந்தாங்களே அகோரி பிக் பாஸ்ல அவுங்க பேர் கூட மறந்துட்டே நானு ரீசன்டா பப்ளிக்சிட்டி ஆய்ட்டேன்ப்பா நானு
யாரு சிஸ்டர்
ஒர்த்தரு ஒல்லியா இருப்பாங்கோ பிக் பாஸ் கூட இன்வைட்
ஐய்யோ சிஸ்டர் நீங்க பாட்னு இல்லாத கலையரச கூடல்லா கம்ப்பேர் பண்ட்ணுக்கீறிங்க ஆ
ட்டு கரெக்ட்டு கலை
அவளே ஐயோ அப் பா உங்ளுக்கு வேற ஆலே கெடைக்கல பாரு உங்குளுக்கு ஃபோன் பண்ணத் தப்பாபோச் சிஸ்டர்
இல்ல நீங்க தா போய்றன்னிங்கோ செரி அவரு அங்கர்ந்துதா வந்தாரு செரி எப்டி இந்தாலு
அவுரு அவன் வந்து எதோ ஒரு கலை
ம் ஆமா அப்றோமா அகோரியா போய்ட்டது கரகாட்டமா
அது எல்லா விதமான இதுவு இருக்கு கரகாட்டோ வொயிலாட்டோ மயிலாட்டோ அந்த மாரி எல்லாத் இதுலவே அவன் விருது வாங்க்கிற மாரி பாரத ரத்னாவா அந்த மாரி விருது வாங்கி கிறான் சிஸ்டர் ம் ம் பரவால்ல அதுக்காக உனக்கு
ஆமா நல்ல செம்மா ஃபேமஸ் ஆய்ட்டாரு நீங்க வேண்ணா அப்டி போங்கோ பிக் பாஸ்ல வந்து கூட ஃபேமஸ் ஆய்டுவோ கூடிய சீக்றோ இன்னு ஏனா இப்ப எல்லா இது எடுத்துட்டு இர்க்காங்களா ஆல் நெக்ஸ்ட்டு சீசன்க்காக அதுல செலக்ட் ஆனாலு ஆய்டுவிங்கோ
காமன் மேன் வர வர்றதுக்கா மா அது இல்லன் தெர்து
செலக்ஷ் செலக்ஷன்லிஸ்ட்டு போய்ட்டு இருக்குன்னு எல்லா அப்ளே பண்ணிட்டு இருக்காங்கோ நீங்க எப்டி இப்ப ட்ரை பண்ணாலு அடுத்த சீசனுக்கு எப்புடியுமே செலக்ட் ஆய்டுவிங்க
எல்லா இல்ல சிஸ்ட் சேரி இப்போ இத லாஸ்ட்டு சீசன்ல எனக்கு வந்து சிஸ்டர் சௌந்தர்யா ரொம்ப புடிக்கும் ஆ அதுக்கப்ப சிஸ்டர் நானே வெளிய வந்தா இல்ல நானா வெளியூர் போய்ர்ந்தா ஆ ஆ ஆமாங்ளா ஆ ம் அதுதா சிஸ்டர் மத்தபடி போய்ருந்து போன சீன் இருக்கோல்ல த்த சீசன்ல இந்த யாரும் இங்க இந்த அந் பொண்ணு பேர் தெர்ல ஆ ரம்யா நினைக்கிறே
நீங்க இந்த சௌந்தரியா சொல்றிங்ளா
எந்த செளந்து
பிக் பாஸ் சௌந்தர்யாவா அய்யோ யோ நா இன்னொரு சௌந்தர்யா இந்த பிலிமேக் ட்விஸ்ட் உள்ள சௌந்தர்யா நென்ச்சிட்டே
அவுங்ளா இது கர்மாத்தூர் தா நெனைக்கிற சிஸ்
ஆ அதுக்குதா நா சொன்னே எங்கூருக்காரின் டக்குன்னு நீங்க இந்த செளந்தர் யா அவ வாய்சே கேவலமாருக்குமே
சிஸ்டர் பாத்திங்ளா கொஞ்ச நேரத்துல குத்திட்டிங்க ப்ரோ சிஸ்டர் இவுங்க ஃபேவரட் இல்ல இவுங்க ஃபேனு என்ன ரொம்ப அர்ட் பண்டிங்க சிஸ்
செரி சொல்ங்கே அவுங்கள பிடிக்கு அப்புற
ஆ அவள எனக்கு ரொம்ப புடிக்கும் சிஸ்டர் அப்புற இந்த போனவாட்டி இந்த ரம்யா வந்தப்போ ஒரு மீம் பாத்த சிஸ்டர் இ இதுக்குதா லேகத்துல ட்ல வச்சா இப்படிதா நடக்கு அப்டினுட்டு
எனக்கு சரியான சிரிப்பு சிஸ்டர் அவளுக்கு ஏதோ ஒரு இரு
இப்ப என்ரி குடுத் த்தப்ப எல்லா பாத்தீங்களா
யாரு
வாட்ருமெலன் ஃபஸ்டா
ப்பா ஐயோ யாப்பா இத நானு வரே பாக்கவே இல்ல இது நா எனக்கு ரொம்ப புடிக்கு சிஸ்டர் மூணு மாச
அது செமை மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க செமையா அடுத்த லெவல அவங்க வேற லெவல வர போறாங்க சூரியாவுக்கு அடுத்து சூர்யாக்கு அடுத்து அவர்தா வர போறாரு அந்த ஸ்டைல் பாத்தீங்களா
அந்த இது வந்து அது பாட்ட பாக்க முடியாத மாரி பண்றாங்க சிஸ்டர் யாரு
அந்த அந்த வாட்டர் மெலன் சாப்பிட்டுனே அந்த கையில ஒரு இது பண்ணுவாங்க பாத்தீங்களா அப்டியே சூரியாவ மிஞ்சிருவாரு அவரு
செரிங்க தோழரே அடுத்த கால்ல பேசலாம் நம்ப டைம் இதுல
செரிங்க தோழர் செரிங்க செரிங்க சிஸ்டர் ம் செரிங்க